ஓ வணக்கா
இரவு வணக்கம்
ம் சொல்லுங்க என்ன பண்றீங்க
பாத்து பேசுங்க
சவுண்ட் கொஞ்ச கம்மியா கேக்குது
நா ஒண்ணுல்ல லேப்டாப்ல ஒரு சின்ன வேலதா பாத்துட்டு இருக்கே
ஓ ஓகே ஓகே ம் அப்றோ வாழ்க்கை எப்டி போய்ட்ருக்கு
எப்டி எப்டியோ போது
அப்டியா சேரி சேரி ம் நைட்டு சாப்ட்டாச்சா என்ன சாப்பாடு
இல்ல இல்ல ஒன்னு சாப்ட
லோ சமைக்க தெரியுமா
சமைக்க ஓர் அளவுக்கு அந்த அளவுக்குல்லா தெரியாது நார்மலா இந்த சிக்கன் கொழம்பு பிரியாணி இந்த மாரி வேணா செய்ய தெரியும்
ஓ இவ்ளவு தெரியுமா
அது மட்டுந்தா தெரியு
எனக்கு அது கூட தெரியாது
நல்லது
ம் கியா நல்லதுதா கத்துக்கலா பொறுமையா கத்துக்கணுல்ல இத சோ பொறுமையா கத்துக்கலான்ட்டுருக்க
ம் ம்
ம் அப்புறோ சொல்லுங்க இன்னக்கி டே எப்டி போச்சு
இன்னிக்கு டே பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லாதா போச்சு
சௌ
எல்லா டேயு ஒரே மாரிதா போது
ஓ அப்டி
பிகாஸ் ஐம் அன்எம்ப்ளாய்டு ஒர்க் போற வரயு அப்டிதா இருக்கு
இன்னைக்கு நா வந்து பாவ்பட்ட ஜீவன்ங்க பேசாம ஜாலியா ஃபோன் பாக்கலா பாத்த ஈவ்னிங் எங்க அம்மா சரி ஃபோன் பேசிட்டுதா இருந்த பொறுமையா சொல்லுவாங்க பாத்தா கெளம்பலையா அப்டி கேட்டாங்க நா என்ன பண்ணன்னு தெர்ல சோ நா வந்து என்ன பண்ண ஃபைவ் மினிட்ஸ் கூட இல்ல ஃபேஸ் வாஷ் பண்ண ஷால் போட்ட அன் புர்கா போட்ட சிம்புளா வேல முடிஞ்சு எங்க அம்மா கெளம்பறாங்க கெளம்பறாங்க ஹாஃப்னாரா
எங்கயாச்சி வெளிய போனிங்களோ
ம் எங்க அம்மா கூட பைக்ல தா போன சோ பிரச்சன இல்ல நா எப் எங்க அம்மா கெளம்புன்னு சொன்னாங்க பட் எங்கன்னு சொல்லல நா என்ன பண்ண நனச்ச சரி நார்மலா சும்மா புர்கா போட்டு ஷாலு தலல்லா கெட்டாம சும்மா போடலானு நனைச்ச‌ திரும்ப என்ன தோணுச்சு எ மயிண்டுக்கு எங்க அம்மாவ பத்தி இன்னு தெர்ல சோ திடீர்து நல்ல புர்கால்லா போட்டு நல்ல நீட்டா ஷால்லா குத்திட்டு நிக்கிற எங்க அம்மா சொல்றாங்க நம்ம நா லைக் டவுன் போணுன்னு சொன்னாங்க என்ட்ட சோ ஓகே அப்டின்னு சொல்லிக்கிட்டு அப்டியே போனா டவுனுக்கு போவாங்கன்னு பாத் தா எங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க
பங்கங்க
அங்க போய்ட்டு இல்ல கொஞ்சோ அ கொஞ்சோ பக்க எல்லாமே பக்கந்தா வீடுலா அங்க போய்ட் டாங்க மழ பேஞ்சுதா அப்டே அங்க போயிட்டாங்க அங்க இருந்து எந்திப்பாங்கன்னு பாத்தா எந்திக்க மாட்டேங்கிறாங்க உட்காந்துக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அக்கா அம்மாக்கு வந்து கூட பிறந்தது ஏழு பேரு
ஏழு பேரா
ம் அதுல ஒருத்தோங்க இறந்துட்டாங்க சோ வந் ஒரு பொண்ணு இறந்து ட்டாங்க அதாவது என்னோட அம்மாவோட அக்கா ரெண்டாவது அக்கான்னு சொல்லிக்கலா அது ஒரு அக்கா இருக்காங்க ஒரு தங்கச்சி அக்கா தங்கச்சி எல்லா சேந்து மூணு பேர் இருந்து கதவிடுறாங்க விடுவாங்க விடுவாங்கன்னு பாக்குற விடமாட்டக்கிறாங்க மூணு பேரு கத அடிச்சிட்டே இருக்காங்க கானாகொரைக்கி வீட்டுல வந்து ஃபோன் பேசுறாங்க தாங்க முடியல
போறப்பா போ போ
ஹலோ
வா அ ஹலோ கேக்குதா
ம் கேக்குது கேக்குது
ம்
ம் அவங்க அங்க பேசிக்கிட்டாங்க
ம்
வீட்ல வந்து ஃபோன் பேசுறாங்க
ம்
டுவென்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபோன் பேசிக்கிட்டு தா இருக்காங்க இல்ல பேசிக்கிட்டு தா இருக் ஆனா அங்க பேயு பேசுறாங்க செரிதா தென் அங்க இருந்து கஷ்டப்பட்டு வந்தாச்சி அங்க இருந்து வந்துகிட்டு பாத்தா என் எ கடைக்கு கூட்டு போவாங்கன் பாத்தா என்னுட பழைய வீடு லைக் இப்பந் தா சிப்ட்டாகி வந்திருக்கோ ஒன் மந்த் ஆச்சி வீடு சிப்ட்டாகி வந்து அந்த வீட்டுக்கு போய்ட்டாங்க அது சொந்த வீடு இது வாடக வீடு சொந்த வீட்டுக்கு போய்ட்டு அங்க சர் கூட இல்லங்க அங்க பக்கத்து வீட்ல என்னோட பெரிமா வா அவங்க வீட்ல போய் உக்காந்துட்டு அங்கிருந்து பேசிட்டு இருக்காங்க நா நின்னுகிட்டே இருக்கே
ம்
சேரி நம்மளுக்கும் ஒரு சேரையாது தருவாங்க பாத்தா அதுவு தரமாட்டிகாங்க அங்க ஒன் ஆர் கதடிச்சிருக்காங்க எங்க அம்மா இருந்துகிட்டு
ம்
பாவ பட்ட பிள்ள மாதி நானு சரி இப்ப வருவாங்க சரி அப்போ வருவாங்கன் பாத்துக்கிட்டு போரிங்கா இருந்துச்சி செரி கடைக்கு போய் ஸ்நாக்ஸு ஏதா வாங்கி சாப்பிட்லான் பாத்தா அக்கௌண்ட்ல பைசா இல்லங்க வெறு அருவத்ரெண்டு ரூவா கஷ்ட காலத்துல திரும்ப போய் நின்னா எங்க அம்மா ஒன்னார் கழிச்சி வான்னு சொல்லிக்கிட்டு கடைக்கு கூட்டு போவாங்க அங்க போய்ட்டு கோல்டு வாங்கன் சொல்லி போனாங்க அம்மாக்கு ரிங் எடுக்கண்னு தென் சே லைக் செகண்ட் போடுவாங்கல்ல லைக் அ ஃபஸ்ட்டு குத்திக்கிட்டு அதுக்கு மேலயு குத்துவாங்கல குட்டியேட்டு
தெரில
தெர்ல பாத்த இல்லையா லைக்கா நெறைய போடுவாங்க ஒரு நிமிஷோ
ஆ ஓகே புரியுது
ம் லைக் செகண்ட் போடுவாங்க பாத்துருப்பீங்களே நறைய பொண்ணுங்க போட்ருப்பாங்க என்னங்க
அந்த அளவுக்கு நோட்டிஸ் பண்ணது இல்ல
ஓ சாப்டியாமா நீ ஆ செகண்ட் வந்து பாத்து இல்லையா லைக் போட்ருப்பாங்க குட்டி குட்டியாதா போட்ருப்பாங்க மேல இருந்தே போடுவாங்க நெறைய பேர் வீடியோஸ் பாத்துருக்கீங்க சான்ஸ் இருக்கு சோ அதுக்கு எடுக்க போனாங்க சோ அங்க நின்னு சரி இப்ப எஞ்சிருவாங்க பாத்தா அங் விட்டு விட்டு கேக்குது உங்களுக்கு டவர் இல்லையா என்ன
இப்படி இருக்கா
ஓ ஆ ஓகே ஓகே இப்போ நல்லாவே கேக்குது
அத அந்த அளவுக்கு பழக்கமில்ல பாத்து
ஓகே ஓகே சோ அங்க இருந்துட்டு திரும்ப செருப்பு வாங்கிட்டு வந்திருக்கோ
ம் ம் ஒரு நாள் இப்டி போய்டுச்சோ
ஆமா இன்னைக்கு ஒரு நாள் இப்டியே ஓடிச்சு உங்ளுக்கு எப்டி போச்சு
ஃபிரண்டு ஒருத்தன் வந்து கடைக்கிட்டுன் போய்ட்டான் இன்னைக்கு நாளே அப்டியே போய் ச்சு அவ்ங்க ஆளுக்கு பர்த்டேவா அதுனால வந்து பதினெட்டு வய்சுன்றனால பதினெட்டு கிஃப்டு வாங்குனா
ஓ
நம்ப்ள கூட வச்சுட்டு அவன் என்னென்னமோ வாங்குறான் டெடிபியர்ல ஸ்டாட் பண்ணி கொலுசு வரியு வந்துட்டான்
சேரிதா
பையன் வாய்ங்ன் போய்ட்டு ஆ கூட வர்னு ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தரமாட் டான் நம்ளகி
ஓ அப்டி ஃபீல் பண்றீங்ளா
இன்னிக்கு ஒரு ஒரு எய்ட் தௌசண்க்கு மேல செலவு பண்ணா
ஓ எய்ட் தௌசண்தானா சரி சரி
ஒரு பத்ருவா
ம் ஓ அப்டி சொல்றீங்க பத்ருவா ஐஸ் கூட வாய்ந்தரமாட்டிககாங்க ஆனா எய்ட் தௌசண்னு
ஆ அப்டி சொல்ற
விட்டு விட்டு கேடக்குது உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் நெனைக்கிறே
இல்ல இல்ல நெட்டு ப்ரா ஹெட்செட் போட்டு பேசுற்னால அந்த மாரி கேக்குது போல
ஹெட்செட் ஓகே ஓகே
அவ்ங்க நேம் கெடைக்குமா மூணு பேர் அம்ச்சீங்குல
அவ்ங்க நேம் ஆ ஓகே ஓகே கா தாரேன் தாரேன்
ஆ மென்ஷன் பண்ணனும் இல்ல இருந்தாலு ஏற்கன போட்டுருப்போ அப்டியே அசைன் பண்ட்ருவாங்க அதுக்காக
ம் நானேவு செண் பண்ற
ம் அப்றோ சாப்ட அனுப்ச்சுவுச்சுடீக்ளோ
ஆமா ஆமா வேற தண்ணி இருக்கு தண்ணி குடிச்சுகிட்டே இருப்ப
நீ இந்த காலத்துல இப்டி இருக்கீங்க பட்னு எதாச்சு ஒரு பிஸ்கெட்டோ எதோ ஒன்னு நம்ளா சாப்ட்ற வேண்டிதா
பக்கத்துல கட இல்லங்க பக்கத்துல கட இல்ல அவ்ளோவா ஆப்போசிட்ல பிரியாணி கட இரு இன்னைக்கு அந்த கட கூடி ஈவினிங் பூட்டு அந்த பாட்டி அடி கடி ஃப்ரீயா பிரியாணி தருவாங்க தெரிமா சிக்கன் பிரியாணி சோ அடிக்கடி தருவாங்க சோ அங்க வாங்கி சாப்டுவோ தென் பக்கத்துல ரொம்பலா கடைல ஃபஸ்ட்டு இர்ந்த வீட்டு பக்கத்ல எல்லாமே பக்கத்ல இருந்துச்சு சாப்ட்ற கடை செரி ஸ்நாக்ஸு சேரி ஜூஸ் வாங்கிலா ஐஸ் வாங்கிக்லா ட்ரெஸு கூட எடுத்துக்லா எல்லாமே பக்கத்துல பக்கத்துலே இருந்துச்சு இங்க ரெண்டு ஸ்டெப் நடந்தா பக்கத்ல பல்சிர்க் கட தென் பேன்ஸி ஸ்டோர் எல்லாமே இர்ந்துச்சு இங்க வந்து அப்டி இல்ல எல்லாமே தள்ளி தள்ளி இருக்குது பக்கத்ல சாப்பாடு கட மட்டுந்தா
ம் ம் ம் இல்ல
எதா கட மட்டு இருந்தா நல்லா இருக்கு நைட்டு ஃபுல்லா வந்து டிராமா பாக்லான்னு பிளான் போட்ருக்கே நேத்து ஆல்ரடி என்ன
டிராமானா புரிலியே
லைக் சி டிராமக் கே ட்ராமா உண்டுல்ல
ஓ கொரியன் டிராமா பாப்பிங்ளோ
ஆமாமா கே சி பிலீப்பைன்ஸ் ஜாப்பனீஸ் ஃபானிஷ் ஜர்மன்
பரவால்லியே அதல்லா ஒரு காலோ நானு பாத்துட்டு இருந்தே அதல்லாம் இப்ப பாக்கறதில்ல
ஓ நா வந்து ஒரு டிராமா பாத்துட்ருந்தே அதுக்கு நெறைய பேஸ் வுட்ருக்கு சோ அப்பப்ப போய் எட்டி பாத்துட்டு வருவே அத இப்ப மை பாஸ்னு ஒண்ணு பாத்துட்ருக்கே நல்லா இருக்குது பாத்து முடிக்கணுன் நெனைக்கிறே முடிய மாடிங்குது இது எம் எக்ஸ் பிளேயர்ல சம் டைம்ஸ் ச இல்ல இல்ல அதே ஸ்லாங்ல லாங்வேஜ்லதா பாப்பே நா எம் எக்ஸ் பிளேயர்ல இருக்றது எம் எக்ஸ் பிளேயர்ல பாத்துப்பே ஆ
இல்ல இப்பப்போ இந்த கொரி
இதுல போய் விட்டு விட்டு கேக்குது புரியல விட்டு விட்டு கேக்குது இல்ல விட்டு விட்டு கேக்குது
எந்த லாங்குவேஜ்
நா வந்து இப்ப வந்து எம் எக்ஸ் பிளேயர்ல சம்டைம்ஸ் தமிழ்ல இருக்கு ஓ
கே
இங்லீஸு எம் எக்ஸ் பிளேயர்ல வந்து தமிழ்ல இருக்கத தமிழ்ல பாப்பே இல்ல வந்து யூ டியூப்ல அதே லாங்குவேஜ்ல கொரியன்னா கொரியன்ஸ் சைனிஸ்னா சைனிஸ் ஜாப்பனிஸ்னா ஜாப்பனிஸ் ஜெர்மன்னா ஜெர்மன்ஸ் லைக் அன்ஸ் பேனிஸ்னா அதுலயே பாத்துப்பே அப்டியே எனக்கு ஒரு ட்ராமா ம் ஆமா அது பாக்க ஈஸியாவு இருக்கு நல்லாரு ஓன் விலுகுதுள்ள அதர் லாங்ல போய்தா லாங்வேஜ்ல பாத்தா நல்லாருக்கு இப்ப எனக்கு ஒரு டிராமா பாக்கணு அந்த டிராமா கெடைக்கலன் வச்சுக்கோங்ளே அது எப்டியாவது எடுத்துப்பே நா எப்டியா போய் எடுத்துருவே
ஓகேங்க நமக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிந்தது ஆமா கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது